அலோ
ஹலோ
வணக்கங்க நல்லாருக்கீங்களா
வணக்கம்மா நல்லாருக்கேன் நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்குங்க என்ன சாப்ட்டீங்க
நானு இன்னு சாப்பல்லங்க இப்பதா தேங்கா சட்னி செஞ்சுட்டு அப் அப்பறோ ஆனியன் ஊத்தப்பம் சொல்லுவாங்கல்லியா அதுக்கு ரெடி பண்ணி ஆமாங்க சூப்பரா செய்வங்க ஆனியன் ஊத்தப்பம்
சூப்பர்ங்க சூப்பர்ங்க நறை
நானே பெருமையா சொல்லிக்கூடாது இருந்தாலு என் பெருமைய நான்தான சொல்ல முடியு வேற யாரு சொல்ல முடியாதுல்ல
சேரிங்க சேரிங்க தற்பெருமையாதாருக்கு நல்லாருக்கு ஆனா கேக்கறதுக்கு நல்லாருக்கு ம் எப்டி செய்வீங்க ஊத்தப்போ
அதாவது தோசமாவ நம்ம கொஞ்சோ தண்ணியா கரச்சிப்பங்க நம்ப தோசக்கி ஊத்துற பதத்துல கரச்சிகிட்டு வெங்காயோ ரொம்ப குட்டி குட் டியா பொடிப்பொடி நறுப்பி நறுக்கிப்பங்க
ம் ம்
நானந்த சாப்பர் மாரி ஒண்ணு வச்சிருக்கல்லியா அந்த அத அதுல வச்சு ரொம்ப குட்டி குட்டியா வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்ச மொளகா மட்டு பெரிய வெங்காயோ அதல்லா குட்டி குட்டியா அடிச்சிப் பொடியா நறையா வச்சுப்பங்க கொஞ்சோ கொத்தமல்லியுங்க வாசனகி நல்லாருக்கு தோச மேல போட்டா
ம்
அந்த தோசய வந்துட்டு மொத்தல ஊத்துனுங்க குட்டியா தடிமனா வ வற மாரி ஊத்துன ஒடனே அந்த வெங்காயத்த மேல தூவுவங்க நெறைய வெங்காயோ தூவிட்டு அது கொஞ்சோ மொத்தலா இருக்குல்லியா
ம்
அது அப்டியே மாவு உள்ள எறங்கு அந்த மாவுக்குள்ள அந்த வெங்காயெல்லா கொஞ்சோ உள்ள போயி எறங்குங்க பச்ச வெங்காயமே
சூப்பருங்க அ
கொஞ்சோ ஒரு பாதி வெந்து மேல வெந்த மாரி தெரிஞ்சதுன்னா திருப்பி போட்டுட்டு சிம்முள வச்சுட்டு ஒரு பத் த்து நிமிஷோ கழிச்சு நெய்லயோ எது வேணாலு ஊத்திக்கலாங்க அதுல
அப்பிடிங்களா செரி செரி இது நானு செய்வங்க ஈவினிங்ல செய்வே நானு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுப்ப இதோட கொஞ்சோ கேரட்டு சேத்துப்ப கேரட் துருவி இ கேரட் மட்டு சேத்துப்ப இதுல கேரட்டு வெங்காய பச்சமொளகா அ இது மட்டு பச்சமொளகா மோஸ்ட்லி ரொம்ப ஸ்கிப் பண்ணிடுவ நானு எதோ ஒன்ற ஒ கொஞ்சமா ஒரு காரத்துக்கேத்த மாரி மொளகாத்தூள் கூட போட்டுப்ப மொளகாத்தூள் போட்டு கொத்தமல்லி கருவேபில அஸ் யூஸ்வல் அது போட்டுட்டு மாவுல கலக்க மாட்டேன் ஹ தோச ஊத்திட்டு அது மேல அப்டியே தூவி விடுவே இந்த வடிவேல் சொல்ற மாரிதா கொஞ்சமா போட் மழை சாரல் மாரி தூவி அதுல கொஞ்ச எண்ண ஊத் இப்படி ஒரு பெரட் அப்படி ஒரு பெர்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்றாங்கீங்களா சேம் அதுதா ஃபாலோ பண்வ ஆனா டேஸ்ட்டா இருக்கு பசங்க ரொம்ப சைட்டிஷே தேவ கெடையாது அந்த கேரட் போட்றதுனால அந்த கேரட்அப்டியே சாப்டுவாங்க நல்ல இருக்கு அது நானு நானே ரொம்ப விரும்பி சாப்புட்றத்தா
ஓஹோ நா வந்துட்டு சைடிஷ் தேங்கா சட்னி செய்வேங்க மோஸ்ட்லி நெறைய தேங்கா மட்டு போட்டுட்டு கொஞ்ச கள்ள பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அது மட்டு போட்டுட்டு தேங்கா சட் னி செஞ்சன்னா வீட்ல ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க
சூப்பர்ருங்க சூப்பர்ருங்க அப்புடிதாங்க இருக்கணு ம் நம்பளே வந்து எதுனா செஞ்சு சாப்புடும்பது அது அது வந்து என்ன நஞ்ச மாதிரி அந்த கடை டேஸ்ட் வர்ல அது கடைல இருக்கிற டேஸ்ட் மாதிரி வந்துச்சு நினைச்சுக்கங்க நம்பள கையிலியே புடிக்க முடியாது எல்லாமே சொல்வாங்க ஏய் ஹோட்டல் டேஸ்ட் வந்துகுதுப்பா செமையா இருக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படன்ட்டாங்க வெச்சுக்கோங்க என்னாவோ நம்ம பெரிய சாதிச்சிட்ட மாரி ஒரு பீல் வரும் சம்டைம்ல நா பிரியாணி செய்வ வீட்ல அது அப்புடிதா சொல்வாங்க ஹோட்டல் பிரியாணி கூட கெட்டுச்சி எங்க அடிக்கடிக் சொல்லுவா ன்னாவோ லாவண் நீ செஞ்சா மட்டோ அந்த பிரியாணி டேஸ்ட் ச ஒரு மாறி இருக்கு எனக்கு அ அது இன்னும் மறுபடியும் மறுபடியும் ஒரு பிளேட்ல போட்டு சாப்டணும் போல இருக்கு இப்ப கடைக் போனா கூட ஜஸ்ட் ஒரு பிளேட்தாசாப்டுவே அது அப்டியே சாப் பண்ணிடுவே இப்போ நா நம்ப வீட்ல செய்றது வந்து பசிச்சா கூட அது நார்மலா போட்டு சாப்ற மாரி சாப்றாங்க அது அந்த மாரிதா செய் மோஸ்ட் நெறைய மசாலா சேக்க மாட்ட சொல்லுங்க
இந்த பிரியாணி அந்த ஜோலார்பேட்ட ஃப்ரெண்டு கட்டயாங்க கத்துக்குனீங்க
ஆமாங்க அவுங்கதாங்க எக்ஸ்பர்ட்டு
பயங்கரமா செய்வாங்க சம்யா செய்வாங்க அ பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருக்கு தக்காளி சாதமே அல்டிமேட்டா செய்வாங்க ரசோ செய்வாங்க ரச தா எனக்கு ரொம்பபேவரெட் அவ்ங்கள்து அது கொதிக்கும்போதே அந்த ஸ்மெல் அவ்ளோ சூ ப்பரா இருக்கு அப்டியே ஊத்தி குடி குடிச்சிடலாமான்னு இருக்கு அவ்ளோ டேஸ்ட் தெரியு எனுக்கு ஆ மோஸ் லி நெறையா ஒரு டைமு மட்டன் செஞ்சிந்தாங்க மட்டன் கொழம்பு
ம்
செமையா இருக்குங்க நல்லாருக்கு ரெசிபி அவ்ங்க கிட்ட த நா கேப்பே அடிக்கடிக்கு இது எப்டி செஞ்சு அப்டி இருக்குன்ட்டு சொல்லி தருவாங்க ரொம்ப நல்ல மனசுங்கானா அவுங்குளுக்கு
ஏ எனுக்கு இந்த மாரி இருக்கிற ஃரெண்ட்ஸுங்க வந்துட்டு இந்த மாரி யாராவது பாராட்டாங்கன்னு அவங்கள கூப்ட்டு வீட்டுல உக்கார வெச் சி நெறைய சாப்பாடு வித விதமா செஞ்சு போணுன்னு ஆசைங்க ஏ சாப்பாடு எங்க வீட்டுல இருக்குறவ செரிங்க ரொம்ப நன்றிங்க
கண்டிப்பா இன்னைக்கெல்லா பாராட்டுறங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன தய்வ்செய்து கூப்டுங்க கூப்ட்டு உங்கள்க் என்ன டிஷ் எல்லா தெரிமோ பண்ணுங்க கண்டிப்பா நா சாப்ட்டு தரேங்க உங்கள்க்கு
எந்த டைமுமே நீங்க வர்லாங்க எங்க வீட்டுக்கு நீங்க வர்றப் போ நா விருந்துதாங்க வீட்ல
சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அழ்ச்சிருக்கீங்க இவ்ளோ அழகா அழ்ச்சிருக்கீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து நிக்க போறே அட்லீஸ்ட் நீங்க அவ்ளோலா பிரியாணிலா கூட செய்ய தேவல்லங்க நீங்க அந்த ரச சாதோ வெச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு காய் மட்டு செஞ்சி வெறு ரசத்த நல்லா சாப்ட்டு ஒரு காய் வெச்சி சாப்ட்டாவே எனக்கு ரொம்போ சூப்பராருக்குங்க அன்னிக்கே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாரி ஒரு ஃபீல் எனக் பிரியாணி கூட அவ்ளோ உடன்பாடு இல்லங்க ஆனா நீங்க ரசோ செய்வீங்க பாத்தீங்ளா அது ரொம்போ நல்லாருக்கு எனக்கு அதுதா புடிச்சது
எங்க பிரியாணி என்னோட பிரியாணிய நீங்க சாப்ட்ருக்க மாட்டீங்க
ஆமாங்க அது சாப்ட்டதில்ல ஒரு டைம் நீங்க குக்கர்ல செஞ்சு வெச்சிர்தீங்க தக்காளி சாதோ நானே போய் போட்டுன் சாப்ட்டங்க நீங்க போடல அப்போ வந்து எனக்கு அது ஒரு ஃபீல் ஆச்சுங்க பிரியாணி ஃபீல் ஆச்சுங்க தக்காளி சாதம் மாரி இல்லிங்க நா கேட்ட இது என்ன பிரியாணியா குஸ்க்காவா என்னவான் கேட்டது ஏய் நா சும்மா தக்காளி சாதோ தா நா செஞ்சே அப்டின்ன அப்பதா வந்து எனக்கு அது ஒ அப்பவே சொல்லுங்க சொல்லுங்க
இப்பதாங்க தெரியிது அப்போ உங்க பிரியாணி தக்காளி சாதோ மாரிதா இருக்குங்ளா
ஆமாங்க அந்த மாரிதாங் செஞ்சே இப்ப கொஞ்சோ பரவால்லங்க எக்ஸ்பட் ஆய்ட்டே பயங்கரமா வந்து அப்பல்லா வந்து தக்காளி சாதோ தா சொல்லுவாங்ளே இது பிரியாணின் வெளிய சொல்லிடாத இது பேர் தக் காளி சாதோன் தா என்னைய அப்ப தக்காளி சாதந்தா பேரே வெப்பாங்க ஸ்கூல்ல எடுத்துட் போய் டீச்சர்ஸுங்க்கு சாப்டுங் பிரியாணி சாப்டுங்கன்னா கூட இது பேர் பிரியாணி இல்ல டோமாட்டா ரைஸுன்ட்டு போவாங்க அப்பிடி கிண்டல் பண்ணுவாங்க இப்போ வந்து தக்காளி சாதமே எடுத்துட்டு போய் குடுத்தாலு
ம்
பிரியாணி மாரி செஞ்சிருக்கேன்றாங்க அவ்ளோ பெருமையா இருக்குங்க எனக் கு இப்ப கொஞ்சோ அதெல்லா கார்ணோல்லா நீங்கதாங்க பயங்கரமா ஆமாங்க உங்களோட சமையல் தாங்க எனக்கு ரொம்போ விருப்பப்பட்டு இந்த மாரி நம்பளு செய்ணுன் ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேகமே வந்துச்சுங்க எனக்கு
எனக்கு உங்கள மாரி ஃபேன்ஸ் நெறையா இருக்கறாங்க பைய ஸ்கூல்லல்லாமு ஆ என்னாலதா நா சமையல கத்துக்கிட்டே அதாவ்து சமையல் விஷ்யத்துல நம்ம சாப்பட்றோ சாப்பாடு செய்றோ இல்லீங்ளா நம்ப சாப்பட்ற சாப்பாடுதாங்க பசங்க எப்பயுமே நம்ப்ளுக்கு புடிச்சி சாப்பட்ணு அதாவ்து நம்ப கடமைக்கு சாப்பட்ணுன் நெனைக்காம புடிச்சி சாப் பட்ணு அந்த ஒரு எண்ணோந்தாங்க நம்ப செய்யும் போது அதுல வந்து நம்ப்ளோட அர்ஜென்ட்ட காமிக்கக் கூடாது அ எல்லா ஒ ப்ப நிதானமா ஒன்னொன்னா ஒன்னொன்னா நா என்னோட ஒன்னு வதங்கின பின்னாடி இன்னோன்னு இதோட ப இதுக்கு இவ்ளோதா வதங்கணு அப்டின்றது தெரிஞ்சிக்கிணுன்னாலே போதுங்க
ஆமாங்க ஆனா நா பண்ற தப்பு இன்னோன்னுங்க நீங் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஒரு பொருளு பொறுமையா வணக்கி செய்றீங்கன்ட்டு நா வந்து நா பண்ற தப் பு எது தக்காளி போட்டா ஒடனே வெங்காயோ போட்ருவே மோஸ்ட்லி அது வணங்காது அது ஒரு மாரி வந்து தக்காளி சாதோ மாரி தா ஆய்டு நீங்க ஒரு டைம் சொல்லி குடுத்தீங்க வெங்காயத்த ஃபஸ் ட்டு வந்து நல்லா எண்ணய்லயோ இல்ல நெய்லயோ போட்டு நல்லா ப்ரௌனிஷா வந்துட்ட பிறகுதா எந்த ஒரு இதுவு சேக்கணுன்ட்டு அப்பதா வந்து டேஸ்ட்டும் குடுக்குன் சொன்னிங்க நல்லா வணங்கி வண வணங்கி வணங்கி செய்மோத் தா அதோட டேஸ்ட் டு வந்து உங்குள்க்கு வந்து அது தெரியுன் சொன்னிங்க அதுக்கு அப்றோ தாங்க அத நா ஃபாலோ பண்ண நெஜமாவே நல்ல டேஸ்ட் குடுத்துச்சுங்க எனக்கு அது எனக்கு அது அந்த விஷ்ய த்துல எனக் அது தெரியாதே இருந்தே எவ்ளோதா யூடியூப் பாத்தாலு டக்குனு ஏ ஸ்டெய்ல்க்கு வந்துருவ நான் அடப்போட இதல்லாம் யார் இந்த டேஸ்ட் வருமோ வராதோ நெறய பொருளுங்லா சேக்க சொல்லுவாங்க அவுங்க
ஆமாங்க இந்த ஒரே ஒரு மட்டோ நா நெறய பேருக்கு சொல்லி் குடுத் த ஒரே விஷ்யோ இது ஒண்ணு மட்டந்தாங்க எதுவுமே நிதானமா அது வெந்த பின்னாடி நீங்க செய்ங்க அப்டின்ட்டு அப்றோ கொழம்ப நிறுத்தும்போதும் எண்ண பிரிஞ்ச பின்னாடி எடுங்க
ம் ம் ம் எப்டிங்க நீங்க எப்டிங்க கத்துக்குனீங்க
ஏங்க சொந்த மூளைங்க எனக்கு கொஞ்சோ மூள இருக்குதுங்க
அப்டிங்ளா
ஆமாங்க அப்
இல்லிங்க அதுதா எனக்கு ஆச்ரியமாருக்கு நீங்கல்லா கா அழகா கத்துட் நீங்க மத்தவுங்குளுக் சொல்ற மாரி ஆய்ட்டிங்ளேன்றதுதா எனக்கு ரொம்ப வேதனயா இருக்குங்க ப்ளீஸ் சாரிங்க பெருமியா இருக்குங்க
அப்படி இல்லிங்க அ நான் கூட ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு கறி கொழம்பு செஞ்சிருக்கே செஞ்சு எடுத்துட்டு போய் கீழ ஊத் திருக்கேங்க பச்ச ஸ்மெல்லோட அதாது கல்யாண ஆய்ட்டு வந்த புதுஸ்ல கறி கொழம்பு மீன் கொழம்பெல்லா செஞ்சு அப்டியே ஒருத் ஒரு ஒருத்தர் கூட தொடு மாட்டாங்க அப்டியே எடுத்துட்டு போய் கீழ ஊத்துவே அந்த ஒரு கிலோ மீனாருக்கட்டும் அந்த கறியா இருக்கட்டும் பச்ச ஸ்மெல் வருது எனக்கு இது தெரில அந்த கறியோட ப ச்ச வாசன கொழம்பு மொத்தமு வருது
ம் ம் ம்
இது என்னா என்ன ரொம்ப பேட் கமெண்ட்டு குடுத்து அத கீழ ஊத்ர அளவுக்கு என்ன பண்ணி ரொம்ப மனஸ்
நா உங்க மாமியார் தானுங்க கரெக்ட்டா கண்டுபுஸ்ட்டன்னா
எ இல்லிங்க வீட்டுக்காரே குடோங்க மாமியார் நான்வெஜ் சாப்புட மாட்டாங்க எங்க மாமியார்லா ஸ் குடுத்து வெச்சவுங்க நானு வெஜ்ஜு செய்யும்போது அது எப்டி இருந்துதோ எங்க அம்மா கையால சாப் மட்ட மாரி இருக்குன் சொல்லி சாப்ட்ருக்காங்க
அப்டிங்க சூப்பருங்க சூப்பருங்க இந்த மாரி மாமியார நீங்க மிஸ் பண்ட்டீங்ளா
இருக்குது எங்கம்மா டேஸ்ட்டு இருக்கு உ சாப் பாட்ல அப்டின் சொல்லுவாங்க ஆனா என்ன ஒரு கஷ்டோனா காலைல தனித்தனியா செய்வங்க சாதோ சாம்பார் ரசம் பொரியல் எல்லா தனித்தனியா செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்ல வந்து பாத்தா எல்லாத்தயு ஒன்னா மிக்ஸ் பண்ட்டுப்பாங்க சாப் ட்டு முடிச்ச ஒட்னே அதுதாங்க எனக்கு கொஞ்சோ கவலயா இருக்கும் ஏமா தனி தனியா தான வெச்சிருந்தே அப்டின்னா இல்லமா தனித்தனியாருந்த வேஸ்ட்டா போய்டும் அ நீ திருப் அப்யு அப்றமா நாளைக்கு புதுசாக செஞ்சிக்லா இப்போ ஒன்னா மிக்ஸ் பண்ணி வெச்சிறன்னா சாதோ சாம்பார் ஆ ரசோ அ சாதோ விட்ருங்க சாம்பார் ரசம் பொரில் இது மூண்த்தியு ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி சூட் பண்ணிருப்பாங்க
ம் ம் ம்
அதுதாங்க எனக்கு கொஞ்சோ மனசு கஷ்டமா இருக்கு ஓ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து கொதிக்க வெச்சிட்டு இருக்காங்க
நஜமாவே உங்க கிட்ட இருந்து நறைய கத்துக்குன்ன உங்க மாமியார பத்தி இன்னொரு தொடர்புல கண்டிப்பா நா கேப்ப அது எனக்கு விளக்க கொடுங்க நன்றி நன்றி தோழி
வெச்சுட்டங்க